ஹலோ
ஆ ஹலோ
சொல்லுங்க டாப்பிக் கேக்குது சொல்லுங்க
ஓகே என்ன டாப்பிக் ஆனா ஃபுட்டு பத்தி பேசலாம் சாப்பாடு பத்தி
ம் சாப்பாட பத்தி இப்ப நீங்க நல்லா சமைப்பீங்கனு சொல்லிக் கேள்விப்பட்ருக்க சமைக்கெறதுதா வந்து பெரிய கஷ்டொ நா சொல்லி
அப்பல்லா ஒண்ணுங் கடையாதுங்க சமைக்கிறது நெஜமாவே பெரிய கஷ்டங் கடையாதுங்க நா ஒண்ணு சொல்லட்டுமா இப்ப வந்துட்டு சமச்சு நமக்கே நம்ம சமச்சு சாப்பட்றதா இருந்தா சத்தியமா சமைக்கவே மாட்டோ இப்ப நம்மதா ஒத்தி வீட்ல இருக்கோன் வச்சுக்கோங்களா எதையோ ஒண்ணு இருக்குறத சாப்ட்டோ இல்ல சமைக்கவோ மாட்டோ ஏதோ சோத்த சாப் ட்டு அப்டியே சமாளிச்சிருவோ என்னைக்காது ரொம்ப விருப்பப்பட் இப்ப யாராவ்து ஃப்ரண்ட்ஸு வராங்கன் வச்சுக்கோங்களே அதப் பண்லாமா இதப் பண் அவங்கது கஸ் டமா இருக்குனு கூட தோணாது அதப் பண்லாமா இதப் பண்லாமா அங்குற மாரி மைண்ட்ல ஓடு நெஜமாவே ஓ எல்லாருக்குமானு தெரியாது எனக்கு அப்படிதா இருக்கு
அஸ்பென்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா இதேமாரிதா உங்ளுக்கு தோணு மா ஹஸ்பன்டோட ஃப்ர ன்டு வீட்டுக்கு வந்தா இதே மாரிதா உங்களுக்கு தோணுமா
தண்டத்துக்கு சமைக்கிற மாரி தோணு அப்ப நாம எதோ மா ங்கு மாங்குனு வேல செய்ற மாரி தோணு அப்ப
அதா உங்க ஃப்ரெண்டு் வந்தா அந்த எடத்துல வந்து ஸ்பேஸ் குடுத்து கெளம்பி ஹஸ்பெண்ட் கெளம்பி வெளிய போயிரணு வீட்ல இருக்க கூடாது
அப்டி கெடையாது ஒரு நாள் சமைச்சுக்கலா அவங்கதா ஆ ஊனா வந்துருவாங்கல்ல இப்ப இவளுங்கள கூப் டா இப்ப பொண்ணுங்கள கூப்ட்டா பொண்ணுங்க ஏ கூடயே நிப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்ப என்ன செய்றோ ஏது செய்றோனே தெரியாது என்ன வேணாலு செய்யலான் தோணு அத சாப்ட்டு வற இனி இந்த ஆம்பள பசங்களுக்கு ச மச்சு குடுத்து நொட்ட நொச சொல்லி அதல்லா எவ்ளோ கச தெரியுமா சும்மா கொற சொல்லே இருப்பானுங்க ஏதோ அவம் மா அவ்ங்க அம்மாதா ஒழுங்கா சமக்கிற மாதிரியு அவுங்க எங்க அக்காதா நல்லா சமக்கிற மாரியு அப்டே சீனப் போட்டே திரிவானுங்க அத்னால அவனுங்ளுக் குல்லா சமச்சு போட்றதெல்லா கொஞ்சொ கஷ்டொ பொம்பள பிள்ளைங்களுக்கெல்லா எவ்வள அ நல்லாவே இல்லன்னாலு நல்லா இருக்கும்பாளுங்க எங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஏ இப்டி சமச்சிருக்க அப்டிம்பாளுங்க
இப்டிதா சொல்லுவாங்க அப்டி செஞ்னே டி இப்டி சமச்சிருக்க அப்டின்
அப்டி இல் என்னடி இப்டி சமச்சிருக்க அந்த ரியாக்ஷன் இருக்குல்லங்க அந்த நம்ம சொல்ற வார் த ஒண்ணுதா அதுங்க சொல்ற ஒரு விதொ இருக்குல்லங்க இப்போ என்னடி இவ்ளோ அழகா சமச்சிருக்க நீயா இவ்ளோ அழகா சமப்பியா அப்டின் சொல்ட்டு நம்மள அப்டி சொல்லும் போது நம் எப்டி இருக்கு அப்டியே பறக்குற மாரி இருக்குமா இல்லயா நம்மள ஒருத்தங்க அப்ரிசியேஷன் தாங்க எல்லாருக்கு
றெக்க கட்டி பறக்குற மாரி ஃபீலா இருக்கு
அது என்னைக்மே அந்த மாரி இருக்கணு ஆனா இந்த ஆம்பளைங்க வாய்லேந் இந்த மாரி வார்த்தைகல்லா என்னைக்குமே வாங்க முடியாது இனி என்னைக்கு செய்றதெல்லா செஞ்சிருக்கேன்ருவாளுக சொல்ட்டா ஆனா அவனுங்ளுக்காகதா மெனக்கெட்டு செஞ்சிருப்பாங்க மெனக்கெட்டு எல்லாமே பண்ணுவாங்க காலையில எழும்பி சமச்சிருப்பாங்க ஏ டெய்லி நீ வெக் க்ற கடல கொழம்பு தான நல்லாத்தா இருக்கு அப்டின்ட்டு ஒரே வார்த்தைல முடிச்ரு அப்றொ எதுக்குடா நா வெக்கணு ஒனக்கு அப்டின்தான தோணு இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்கள என்னைக்கு வந்து சாப்ட்டாலு ஏ அன்னக்கி வெச்சல அதே கடலக்கொழம்பு தான நீ அன்னக்கி வச்சல்ல அத வச்சுத் தாய அப்டிந்தா கேப்பாங்க என்னைக்கு வச் ச்சது தான எப்டியு நல்லாதா இருக்கு அவளுக வாய்லேந்து அந்த வார்த்த வராது
டுவாங்க உங்க ஃப்ரெண்டு வாழ்க வா ரெண்டு மாசக்கு மூ மாச
ஏங்க டெய்லி சாப்ட்டாதா அவனுக் டெய்லி கை நோக செஞ்சு குடுக்கற்து யாரு
நீ ச சமையல் செஞ்சு குடுப்பேன் சொல்றீங்க அப்பனா நீங்க
ஹலோ செஞ்சு குடுப்பனா நா செஞ்சு குடுக்குறது அது வே சுயர் இப்ப நார்மலா நம்ம இப்ப இந்த டாபிக் வைஸ் பேசுனா செஞ்சு குடுக்குறாங்கன்னா செஞ்சு குடுக்குறத டெய்லி அப்ரிசியேஷன் பண்றதுக்கு எல்லா அவனுக்கு நோவுதா திங்குறாங்க டெய்லி சாப்பிடுறாங்க அப்புற என்ன டெய்லி நல்லா இருக்குன்னு சொல்றது அவருக்கு என்ன வருத்தமா
டெய்லி சாப்பிடுறாங்க இல்லன்னு சொல்லிங்க டெய்லி சாப்படுறதுக்கு டெய்லியு அவுங்க இது சொல்லுவாங்கலா நல்லா இருக்குப்பா இன்னைக்கு கொஞ்ச உப்பு லைட்டா தூக்கலா போட்டுருக்கலா உப்பு கொஞ்ச கம்மியா இருக்கு உப்பு கொஞ்ச கம்மி பண்ணி போட்டுருக்கலா காரம் கொஞ்ச அதிகமா கமி அதிகமா இருக்கு கம்மி பண்ணி போட்டுருக்கலா அப்டி சொன்னாலு தப்பு சரிங்களா அப்டி சொல்லவே கூடாது ஆஹ்